ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது இது ஒக்கேங்க
ஆ சொல்லுங்கப்பா சாப்ட்டீங்களா டிஃபனு
ஆ சாப்ட்டாச்சுங்க எப்பிடி இந்த நாள் உங்களுக்கு எப்பிடி போச்சு இந்த நாள்
ஆ போச்சுங்க இன்னைக்கி கொஞ்சோ கொஞ்சோ டல்லாதா போச்சி ம்
ம் இப்போ இல்ல இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு புடி ச்ச விஷயோ இருக்கு சில பேருக்கு வந்து உணவு பிடிச்ச விஷயோ இருக் கு சில பேர் ஸ்பெசிபிக்கான இடங்கள் பிடிச்ச ஒரு விஷியோ இருக்கு அந்த மாரி உங்களுக்கு புடிச்ச உணவுல ஏதாவது புடிச்ச உணவு அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா
ம் எனக்கு புடிச்ச சாப்பாடு என்னானா ம் நான்வெஜ்ல நண்டு புடிக்கு எறா புடிக்கு ஆனா அது நானே செஞ்சு சாப்ட்டாதா எனக்கு புடிக்க மாட்டன்து
ம் நெறைய பேருக்கு அப்புடி தா நெறைய எங்க வீட்ல கூட சொல்லுவாங்க அவங்களே சமைச்சா அந்த மாரி விஷியம் புடிக்காது அது ஒப்பாது அப்டின்னு சொல்றாங்க அது என்ன காரணம் தெர்ல
அது ஆமா சண்டே டைம்லதா சண்டே தா ஒரு நாள் ஃப்ரீயா இருப்போ அப்ப வந்து என்ன பண்ணுவோ அப்பவே எல்லா ஒர்க்குமே பண்றமா துணி வாஷ் பண்றது சாம வாஷ் பண்றது மீனு கிளீன் பண்றது சாப்பாடு செய்யறதுக்குல டயாட் ஆயிட்டு அத ரசிச்சு ருசிச்சு சாப்பறதே போயிடுது
ம் இப்பா நீங்க நண்டு மீன்லா அதிகமா சொல்ல நீங்க பீச் பக்கத்துல இருக்கீங்ளா
இல்ல இல்லப்பா ஆனா எங்க ஏரியாக்கு பக்கத்துலெநிறைய கொஞ்ச கடைங்கள்லா இருக்கு
ம் ம் ம் ம்ம் ஓகே இப்ப ஆ
ம் கெடைக்கற்து கொஞ்சம் ஈஸியா கடைக்கு
ஓகே ஓகே ஓகே இப்ப இதுல உங்க சமைக்கிற நெறைய விஷ்யம் சமைப்பிங்க நெறைய இருக்கு அதல உங்களுக்கு இந்த ஆ டிஷ் வந்து செஞ்சனா எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கு பிடிக்கு எனக்கு பிடிக் கு அந்த மாரி ஏதாவது வந்து உங்கள பாராட்டுர மாரி ஒரு டிஷ்ன அத எத சொல்லுவீங்க
அது என்ன சொல்றன்னா ஆ எங்க வீட்டுல ஆப்போசிட்டு எது செஞ்சா லு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருவாரு அதனால என்னா பண்றது ஆ எல்லாமே நல்லா இருக்கு அவ்ளதா இப்ப மேபி ஏதா ஏதாச்சு என்ன சொல்றது இந்த தேங்கா சாதல்லா ரொம்ப புடிக்கு தேங்கா சாதோ அப்பறமா வந்து அ பிரியாணில்லா ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவே கறுவாடு எறா தொக் கு மீனு அதெல்லா ரொம்ப செஞ்சக்கா ஆ கறி கறித்தெக்கல்லா நல்லா செய்வே அதல்லா சாப்ட்டாங்கனா சூப்பரா இருக்கு அப்டிங்குவாங்க வீட்ல ஆ எங்க ஹஸ்பண்டு எ தம்பியு அதனால எப்பாச்சு செய் செய் அடிக்கடிசெய் செய்யினுவாங்களா செம்ம டயாட் ஆயிடு என்னாலல்லா முடியாதுப்பா அப்டின்னிடுவ அந்த அந்த மாரி ஆ டு என்னா செஞ்சாங்கன்னா எல்லாரு விரும்பி சாப்புடுவாங்க ம் அப்புறோ உங்க வீட்ல
எங்க வீட்ல அப்டின்னு பாத்திங்கனா ஸ்பெசிஃபிக்கா எங்க அம்மா செய்ரதுல எனக்கு ரொம்ப புடிக்கறது எங் அம்மா எப் எஸ் பி டிஷ்ஷஸ்னாலயே எனக்கு அது தா ஃபர்ஸ்ட்டு சொல்லுவ ஆ எனக்கு இனிப்புனா கொஞ்ச புடிக்கு அதனால வந்து இந்த தேங்கா பால்ல இந்த இடியாப்பமு ஆப் பமு எனக்கு ரொம்ப புடிக்கு அது வந்து அடிக்கடி செ ய்வாங்க எங் அம்மா அ வீட்ல அடிக்கடி எங் அப்பா என்ன பண்ணுவானு கோயிலுக்கு அதிகமா போவாரு அடிக்கடி தேங்கா வொடைப்பாரு அதனால தேங்கா வந்து அதனால அத வச்சு தேங்கா பாத்துடுவனே எங்க அம்மா என்ன பண்ணுவாங்னா சட்னி அரைக்க மாட்டாங்க இந்த மேரி ஆப்போ இடியாப்போ செஞ்சருவாங்க ஏதாவது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஆமா செஞ்சுட்டோனே அது அது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு சிலதெல்லா வந்து சாப்புட்டா சேர் நறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது இனிப்பலா சாப்ட்டா தெகட்டிரு நறைய பேர் செல் சொல்லுவாங்க ரொம்ப சாப்புட மாட்டாங்க ஆ எனக்கு இனிப்பு புடிகுன்றதுனல எனக்கு எவ்ளோ சாப் ட்டாலு தெகட்டாது எனக் சிலதெல்லா வந்து
எங்க எனக் கூட ஆப்பெல்லா ரொம்ப புடிக்குங்க அப்பல்லா எங் எங்க ஃபேமிலியே எனக் கூட்டு குடும்போ ஃபேமிலி அப்பல்லா வந்து எங்க வீட்டு எங்க வீடெல்லா ஆ தாப்பல் போட் பூட்டு போட்டே போடவே மாட்டாங்க பூட்டு வீட்டுக்கு எங்கேயாச்சு போனாக்கா பூட்டு போடுவாங்கல அந்த மாரி பூட்டு போட்டு பூட்டே போட மாட்டாங்க எங்க வீட்ல அவ்ளோ பேர் இருந்துட்டே இருப்போ அம்மா தங்கச்சி சித்தி இருப்பாங் க அவுங்க இவுங்க போனா இன்னெரு சித்தி வருவாங்க அவங்க வருவாங்க இவுங்க வருவாங்க அப்படி கூட்டு குடும்பமா இருப் க்கும் போது எங்க ஆயால்லா நல்லா செய்வாங்க அந்த ஆப்போ நீங்க சொல்றீங்க பாருங்க அந்த பாலு ஊத்தி தண்ணியா அந்த வித் தொக் இது மாரி பண்ணுவாங்களா அந்த மாரி ஏலக்கா போட்டு அது அதெல்லா சாப்புட்டு ரொம்ப நாளாகுது இப்பல்லா நியூ சான்ஸ் எங்கலாலே ஸ் செய்ய முடிய மாட்டேங்து அதுக்ல்லா தனியா மாவரைப் பாங்க மாவு செய்வாங்க அந்த இந்த தூஞ்சலு போட்டி அதெல்லா செய்வாங்க இப்போ அதெல்லா செய்ய முடிய மாட்டேன்கிது தெரியவு மாட்டேன்கிது என்னா பண்றது அவ்ளோதா அவங்களோடையே போயிச்சு
இல்லல்ல நீங்க நெனைக்கிற அளவுக்கு நீங்க நெனைக்கிற அளவுக்கு அவ்ளோ அது கஷ்டமான டிஷ்லா அப்படிலா இல்ல சிம்பிளா ஆ இடியாப்போ செய்யறதுனா கொஞ்சோ கொஞ்ச மெனக்கடல இருக்கு அது மாவு அரைச்சிட்டு அது கொஞ்சோ அவிச்சிட் டு அது அத புழிஞ்சி பண்றது கொஞ்சோ இதுவாகு ஆனா ஆப்போ அந்தளவுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆப்போ ஈஸி எங்க வீட்ல வந்து இதுக்குன் சொல்ட்டுலா தனியாலா ஆப் போலா இது பண்ண மாட்டாங்க இந்த தோசமாவுருக்குல்லையா அத என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோ புளிக்க வச்சுருவாங்க ஆ அதுலேயே ரொம்ப நல்லா வரு தோச மாவு வெறும்முனே தோச மாவுல ஆப்போ செஞ்சாலு நல்லாருக்கு அது என்ன பண்ணுனா நா நீங் நார்மலா வந்து பிரிட்ஜ்ல வச்ச எப்பயுமே தோச ஊத்திட்டுருப்பாங்க நீங் க அந்த நாள் போறீங்கன்னா காலையில அந்த மாவு என்ன பண்ணு வெளியே வச்சர்ன்னு நைட்டு சுட்றதுன்னா அப்ப மாவு கொஞ்சௌ புளிப்பு ஏறிடு அதன் பிறகு அந்த ஆப்போ எங் ஆப்போ பேன்லா இருக்காது எங்கள் வீட்ல தோசைக்கல்ல தா கொஞ்சோ நடுவுல மட்டு குழியா வச்சுட்டு சுத்தி கொஞ்சோ நைசாக இது பண்ணிட்டு அதுக்கப் பபுறோ வந்து மேல மூடி வச்சுட்டாங்கன்னா அது நல்ல ஒருமா பஃபியா ஆயிடு அதன் பிறகு ஆ தேங்கா பால் நம்ம அத அத லைட்டாக இது பண்ணி அரச்சிட்டு பண்ணனா அது சிம்பிளாருக்கு எனக்கு அது சிம்பிளா இருந்தாலு அதுமாரி ஆ அது இப்போ நறைய எனக்கு இந் எப்படி சொல்றது இந்த பிரியாணியெல்லா யாருக்கு புடிக்கிற மாரி தா எனக்கு புடிக்கு ஆனா அதிகமா சாப்டனா என்ன அப்படினா தெகட் தெகட்டினா என்ன சொல்றது அதோடய அந்த டேஸ்ட் போயிடு ஒடனே இப்போ நல்லா ஒரு டைட்டா ஒரு பிரியாணி சாப்டிங் ஆ ஆ இது சாப்பனா ஆமா எனக்கு போதுனே சொல்லமாட்டே எவ்ளோ டைட் ஆனாலு சேரி அர்த் இப்ப ஒரு வாய்ப்பு ஆனா கூட அது ஒரு மாதிரி எனக்கு தெகட்டாது அதனால சாப்பிட்டுட்டே இருப்போ ஸோ அந்த மாரி டிஷில இது வந்து என ரொம்ப புடிச்சது
அதெல்லா நல்லா செய்றாங்கதா நல்லா இருக்கு உம் என்ன பண்றது அதெல்லா மிஸ்யூஸ் பண்றோ
ஆ நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நானுமே வந்து இப்போ எதாவது கல்யாணத்தில போனா ஃபங்க்ஷன்ல போனா செய்கிறாங்க அந்த இதுவு நல்லா வந்துடு இடியாப்போ அது நல்லா வந்துரு ஆனா அதுக்கு அந்த பால் வந்து அதை செய்யறதுக்கு கொஞ்சு பக்குவோ ஒரு கரெக்டான வந்து ஆ கரெக்டான சுகர் கரெக்டா போடணு அதுல கரெக்டானா அளவு உப்பு கரெக்டா போடனு அது உப்பு நெறையா பேர் போடவே மாட்டாங்க ம்ச் அது உ உப்பு கரெக்ட்டா போட்டு அத பண்ணி ஆ கரெக்ட்டா போட்டா தா அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்ட்டா வரு நா ஒரு ரெண்டு மூணு எடத்துல பாத்துருக்கே நல்லா ஒரு காஸ்ட்லியா நல்லா ஹோட்டல்லக் கூட சாப்பிட்டுருக்க ஆனா அது அந்த சரியான பக்குவத்துக் கரெக்ட்டா செஞ்சு வைக்கமுனு அது சரி அந்த பால் சரியா வரலனாலே அந்த டேஸ்ட்டு கொஞ்சு கம்மியாயிடு ம்ச் அதுல ஒரு விஷியோ வந்து கரெக்டா வந்து பண்ணுற மாரி இரு ஆ இத தவிர்த்து ஏ ம் இப்ப நம்ம வந்து உணவ பத்தி பேசணோ இத தவிர்த்து உங்களுக்கு இந்த எடத்துக்கு போனா இந்த எடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக் கு நானா இன்னு போகல இல்ல இந்த எடத்துக்கு நா ஆல்ரெடி போயிருக்கே அது எனக்கு ரொம்ப புடிச்ச எடோ அந்த மாரின்னு எதா இருந்தாம் பகிர்ந்துக் கொள்ளுங்க
எனக்கு பழனி கோயில் போணு அப்புறமா வந்து ஆ கன்னியாகுமாரி போனு இது ரெண்டு எடோ ரொம்ப போணுன்னு ஆச செரி ட்ரைப் பண்றோ ஆனா எங்க ஹஸ் பண் வந்து லீவு குடுக்க மாட்டேன்றாங்க அதனால தா போ முடியல அதெல்லா போய் பாக்கனா ரொம்ப ஆசை சரி அதுலயு அம்மா எங்க அம்மால்லா சொல்லுவாங்க நா அந்த சன்லா எலும்பு மோதே நாங்க பாத்துருக்கோ அப்படின் வாங்க ஆசையா இருக்கு எல்லா சொல்லும்போது நம்மளு போய் பாக்கணு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு அவங்க எங்க தாத்தா எல்லா வந்து டூர்ல அலைச்சுட்டு போவாங்க அப்பல்லா வ சின்ன வயிசுல இருக்கும்போது அம்மா அவங்களல்லா ஆ இந்த எடோ எங்களுக்கு தெரியு அந்த எடோ தெரியு நீங்களா போனீங்க எங்களல்லா இட்டு போ யாருமானுவ நீங்க தா போனு நாங்களல்லா போயிட்டு வந்துட்டோ எங்களுக்கு எங்க காலோ முடிஞ் ஜிசி இனிமே நீங்க தா என்ஜாய் பண்ணி நீங்க தா போனு அப்படின்னு வாங்க அதெல்லா பாக்கணுனு ரொம்ப ஆச
ம் நீங்க ச சன்ரைஸ் நீங்க சு சூரிய அந்த சன்ரைஸ் பாக்குன்னா நீங்கவந்து பீச் பக் அதாவது பீ பக்கத்தில இருந்தாலே போதுமே நீங்கள் போய்‌ பாக்கலாமே
அதாப்பா சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க அது சின்ன நாயம் பாக்கணு ஆசையா இருக்கு அப்படின்னுனா நீ பீச்சுக்கு போனாவே உனக்கு பா தெரியு அங்க இருக்கிற சன் தானே அங்கயு வருது அப்படின்னுவாங்க அதுல போய் பாக்குற ஒரு திர்லு ஆனா நம்ம பீச்சுல பாத்தா வராதே
உம் இல்லது அப்படி சொல்ல முடியாது அது எல்லா ஒண்ணுதா நீங்க டூர்ன்னு போம்போது போனா ஒன்னு ஃபேமிலியோட கூட போயிருப்பீங்க அது வேற ஒரு அனுபவத்த குடுக்கு ஆ நீங்க தனியா போய் பாக்குரதுனாலு நல்ல தா இருக்கு அது கொஞ்சு எப்படி சொல்றது இப்ப எங்க ஊர்லா பாத்தீன்னா எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்க் குள்ளேயே தா பீச் இருக்கு ம் நாங்க ஒரு ஈஸியார் பக்கோ இருக்கோ அதனால ரெண்டு ட்ட தா பீச்சா அதனால பெரு பெருசல்லா வித்தியாசல்லா ஒரே மாரி தா இருக்கு உண்ணு சொல்லப்போனா நீங்க அந்த மாரி எடத் த்துக் போகாம நீங்க சாதாரணமா ஒரு பீச்சுக் போனா ரொம்ப காலைல ரொம்ப ஒரு அமைதியா இருக்கு ஒரு பக்கோ வந்து போட்லா போயிடு போட் ல்லா எடுத்துட் போயிட்டு மீன்ல்லா எடுத்துட் வருவாங்க அது ஒரு பக்கோ ரொம்ப ஒரு மாரியா பிசி யா போயிட் இருக்கு நீங்க சன்ரைஸ் அழகா அப்டியே மேல வரு அது பீச்சுல எல்லா எடத்துக்கு போனா அது ஒரு நல்ல அனுபவ தா நீங்க பிரியா இருக்கும் போது ஒரு நாளு அ லீவ் டைம்ல உங்க ஹஸ்பண்ட்டு அந் மாரி யாரோ பசங்கள்ளா கூட்டிட்டு நீங்க லோக்கல்ல இருக்க பீச் கூட நீங்க போய் பாக்கலா
இதுல என்ன ஒரு கொடுமனா எங்க ஹஸ்பண்ட்கு வண்டி ஓட்ட தெரியில
ம் ம் ம்
க்குற பிரச்னியே எனக்கு வண்டிலல்லா போனா ரொம்ப ஆச எங்க ஹஸ்பண்ட் கூட வண்டியில போனு ஏதாச்சி வீட்ல ஏதாச்சி இருக்கும் போது மூடு அப்செட் ஆனா எத்து நீட்டுன் போயிட்டு கொஞ்ச நேரா பீச்ல உக்காரணு செய்ணு அப்டியே நம்ம ஜாலியா எங்கணாது போணு வரணுனு இந்த மனுஷனுக்கு வண்டியே ஓட்ட வர்ல அது ஒரு டென்ஷன் எனக்கு ஏங்க நீ ஓட்ட கத்துக்குங்க அப்டின்ற எனக் சின்ன வயசுலிருந்தே எனக்கு வந்து அடிப்பட்டுச்சு கால்ல நா வண்டி ஓட்ட மாட் எனக்கு பயோ நீ வேணா ஓட்டு ஒ பின்னாடி நா வரே நா ஸ்ட்ரென்த்தா இருந்தா நா ஏ உன்ன கேக்கறே சொல்லுங்க அது ஒரு கஷ்டோ எனக்கு
செரியாயிட் நீங்க சொன்ன மாரி நீங்க கத்துக்கலாமே ஸ்கூட்டி தான ஸ்கூட்டி எதா இருந்தா நீங்க அந்தமேரி கத்துக்லா பைக்னா உங்குளுக் கொஞ்ச சிரமமா இருக்கு ஸ்கூட்டி வந்து நீங் யாராவது பின்னாடி உக்கார வெச்சு உங்குளுக்கு நீங்க ஓட்ட ஓட்ட கத்துக்லா கத்துக்கிட்டிங்கனா உங்குளுக் ஈஸியா இருக்கு
எனக்கு கொஞ்ச கைல்லா ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது கைல்லா ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்ல என்க்கு மேபி கொஞ்ச நா ஹேண்டிகேப்பு அத்னால கொஞ்ச எனக்கு ஸ்ட்ரென்தெல்லா இருக்காது பேலன்ஸ்ல்லா ரொம்ப ஓர் ஒரவுளக் ஒல்லியா இருப்பே அத்னால பேலன்ஸ்ல்லா என்னால் பண்ண முடியாது எனக் ஓரளவுக் பேலன்ஸ் பண்ற மாரி தெரிஞ்சுச்சுனா நானே வண்டி ஓட்ட கத்துப்பே ஃபர்ஸ்டெல்லா சைக்கிள் ஓட்டிட்டிருந்தே ஆனா இப்பெல்லா ஓட்ட முடில அத்னால சொல்றே நா உனக்கு ஆ அதா டிரைவிங் ஸ்கூலு இருக்குல்ல அத கூட இட்டுன் போய் பண்றப்பா வாப்பா அ ஆ வேணானா வேணா ஆட்டோக்குள்ள போலா இல்ல பஸ்ல போலா இல்லன்னா ஆட்டோல போலா இவ மேபி எங்க போனாலு ஆட்டோல தா போறது
ம் ஆனா அது நீங் சொன்ன மாரி ஆ எல்லா எடத்துக்கு ஆட்டோ பஸ்சு நம்ம எதிர்பாக்கு போது அப்பறோ அப் எப்டி சொல்ற அது ஒரு போறதுக் அ ஒரு போறதுக் ஒரு இது வராது சில எடங்குளுக்கு
எங்கயாச்சி இப்ப எங்கயாச்சி வெளியே போலாம்பா உங்கூட நடந்து வரத் தெம்பு எனக்கில்ல ஒரே பேச்சு சொல்லிட்ட உ கூட நடந்து வர எனக் தெம்பு இல்லப்பா என்னால முடியாது ஆட்டோல போல ஆட்டோலா நா வர்ல சும்மா போத்துக் வர்த்துக்கே ஃபைவ் ஹண்ரட் ஆயிடு நா அந்த காசு நம்ம வெஸ்சுன்னே கூடயிருக்லாமேன்ட்டு அப்டிதா நெனைக்க தோனுது தவர என்ஜாய் பண்றதே கெடையாது
ம் ம் ம்
அண்ண பசங்க என்ன சொல்லுவாங்க எப்பயாச்சு போலா அத்த ஜாலியா போலா வாங்க அப்டினும் போது அப்ப போறது கும்பலா அப்பதா என்ஜாய் பண்றா மாரி ம்
ம் ம் நமக்கு நேரம் முடிவுவாடைர்து நம்ம வந்த உரையாடலை இதோட முடிச்சு
ஆ ரொம்ப நன்றி தேங்க்யூ
ம்